நல்லா இருக்கறேன் நல்லா இருக்கறேன் நல்லா இருக்கன் றேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன என்ன வண்டி வச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கறீங்க பைக் பைக் வச்சுக்கிட்டு
ஆமால கேமரா வாங்கி சும்ம இருக்குது என்னன்ற வச்சு பெருசா இப்ப வந்து போடுறதுல இப்பதான் ரெண்டு ரெண்டு இரண்டு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் பெருசா இதுவரைக்கு போடல அத பெருசான்ன ரீச்சு இல்ல ஒரு வீடியோ பண்ணன்னா போச்சு அவ்வளவுதா
நானு அப்பள வெளிய போயிருந்தல்ல
ஆமா
ஆ நம்பல கூப்டோம்ல அப்பல கால் பேசி இருந்தோம்ல அந்த இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரோ முன்னாடியே டென்னாறு போகுது புது வண்டி அது குட வந்து இன்னொன்னு பின்னாடியே வந்து நம்ம இது இருக்குல இந்த மதிப்ரோ இது வச்சிருக்காருல
பணிக்கலு பணிக்கலல்ல நே ஆப் அவர் ஒன்னு சேல் பண்ணாரு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரு
ஆமா ஆமா
ஆந்த ப்ளாக் கலர் இடிக்கெனு அதுவு பின்னாடி போகுத்து இன்னிக்கி சவ்ண்டு அப்பா ஆனா இன்னொன்னு என்னன்னா ரெண்டுமே தவ்சன் சிசி நேக்குடே வித்து ஆ இது இ இது ஃபேடு பைக்கு
ஸ்டேட்மெட்ல அதால இருக்குதே
ஆ
ஸ்டேட்மென்ட்ல எதாவது இருக்குது இதுவா
என்னது நேக்குடு
ஆ
நெக்கல இருக்குதுல்ல தௌசண் சிசி அது ஆமா தொக்காடி சீட் பைட்டரு ஆஹ்
நான் டைம்ப்ப சொல்லவே இல்ல நான் டுக்கடி ஸ்ட்ரீட் பபைட் சொல்லிட்டு இருக்கேன் அதுல இருக்கு தௌசண்ட் சிசி ரெ ரெண்டுமே வந்து ஃபூ டென் ஆரு வந்து புல் சிஸ்டம் மேக் ஜார்ஜ் போட்ருக்கே
ம்
இதுலேயுமே ஃபுல் சிஸ்டம் போட்டு இர்காங்க ரெண்டுமே போகுது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில அப்டியே உக்கடுதுக்கு போகுது பாத்து
சேர் சரி
ஆனா அப்படியே அவிங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம இந்த இது இருக்குல்ல அது என்னது த்ரீ பிப்டி அரக்ஸ் பழைய மாடல் அது அடிச்சுக்கிட்டு வரு அதுக்கு பின்னாடி ஆர எக்ஸ் ஹன்றோடு வருது அது சவுண்டுக்கு இது ஈக்குவல் பண்ணுது
அதெல்லா விண்டேஜ் டா ஆடு இப்டிலா வந்து விண்டேஜ் அந்த அப்போ வந்து டிக்கெட் அ தருவ அப்பலாம்
ஆனா வண்டி நல்ல மெயின்டேன் பண்ணி இருக்காங்க அந்த த்ரீ ஃபிப்டி எனா எவ்ளோ வருஷம் ஆச்சு செரி தோழா
ஆ அப்டி கொழந்தைல இருவது வருசத்துமேல இருக்கு
அதா அதா டுவென்டி இயர்ஸ்கு மேல ஆயிருச்சு முப்பது முப்பது வருசத்துக்கு மேல இருக்கும் ஏனா எ எயிட்டி கிட் வந்தது நெனைக்கிறேன் எயிட்
ஆமா எ வந்து கிலோ மிஷின்னு
அத அத அதோரு டபள் சைலன்சரோட வருது வண்டி அரக்சண்டடே அந்த சவுண்ட் குடுக்குது அதே அரக்சண்டடே அந்த சவுண்ட் குடுக்குது திருப்பி எப்டி
உம் அதெல்லா வந்தாஜ் பைக்கீத் விஎன்டுக்கே அவ டஃப் குடுக்குற பைக் ஒரு பைக்கு இப்போனா அது அந்த பைக் தா
த்ரீ நைன்ட்டி ஒரு பைய எப்படா த்ரீ நைன்ட்டி ஹோக்ஸ்லந்து வந்துட்டருக்கா அது ஒரு பையா இப்போத டெலிவரி எடுத் கிராம் பிளாக்கு
ம்
எமைன்
எடுப்போ நம்ம எடுப்போ த்ரீ பிப்டி இப்ப வந்துருச்சு இப்போ ஒருத்த வந்து ரிவிவ் போட்ருக்கா த்ரீ பிஃப்டி
ஆ ஆனா அது எப்டி இருக்குன்னு தெரில ஆனா
பெருசாலா பவர் அல்ல அ நாப்பத்தி ரெண்டு பிஎச்பி நாப்பத்தி ரெண்டுமே பி எஸ் தா முப்பத்தி முட்டாருக்கு ரொம்ப மட்டமா தா இருக்கு பவரு உம் முப்பத்தி மூணு தான்டா நாப்பத்து ரெண்டு பி எஸ் ஸு முப்பத்தி மூன் டால்லுமி
இல்ல இல்ல டைம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தெர்ட்டி நைன் இருந்துச்சு ஏன்னா இப்ப அவ த்ரீ பிஃப்டிக்கு வந்ததுமே இப்டிம் இது எண்ணெய்யா இருக்குதுல்ல
அதா நாப்பத்தாறு இருந்துச்சுப்பா ஒரு பி எஸ் ஸுக்கு
அதா அதா
டோவ்ன் பண்ணி முப்பத் நாற்பத்தி மூணு குடுத்துட்டா மூணு அடி வாங்கிருச்சு தார்ரு முப்பத்தெட்டா முப்பத்தி ஏழு இன்ச்சு அதே ரெண்டு மூணு கம்மி பண்ணி முப்பத்தி மூணு ஆ
ஆனா இப்ப இந்த அதாவுது அதர் கண்ட்ரில வந்து நம்ம இந்த ஃபோர் ஃபிப்ட்டி விட்ருக்காயிங் பத்தியா ஆனா இந்தியாக் இங்க வந்து ஃபோர் ஃபிஃப்டியா இத ஆாகாதாம்மா அதாவு வந்து இப்போ நம்ம அப்ரேலியாக்கு காம்படிட்டா வந்து ஃபோர் நைன்ட்டியா விடுறாயங்களாம்மா ஃபோர் பிஃப்டி வராதமா நம்மளுக்கு நம்மக்கு வந்து ஃபோர் பிஃப்டி வராதம் நானுத்தம்பது சீசி வராதமா அப்ரலியாக்கு ஈக்குவலுக்கு வந்து ஃபோர் நைன்டிக்கு விடுறாயிங்லா
அப்புற இல்லையா போகுது அப்போயில்லையா அடுக்கிறதுகு ஃபோர் பிஃப்டி சி சி போயிட்டு
ஃபோர் பிஃப்டி வராத் ஆமா
உம் ஃபோர் நைன்டி சிசி பின் சிலிண்டர் அப்டின்னா இன்னத்துக்கு ஆகார தெரியில சி எனக் எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் ஸ்டின்னு பிரிண்ட் வறதுக்கு வாய்ப்பு நனைக்கிறே சிங்லீஷ்ன்றது வாயாப்பு ருக்கலான் தெரிஞ்சு ஏனா பிண்ல விட்டா ஃபோர் ஃபிஃப்டிலா பின்ஸ் பின் சென்டர்ல வன்டா என்ன ஆகுறது பி எஸ் அடிச்சு தூக்கிடுவா
ம் ஆமா ஆமா
நேர்கிடல தா வந்
ஆனா அந்த வண்டி ஆனா அந்த ஃபோர் நைன்டி வந்து மோஸ்ட்லி வந்து நேக்குடு அதாவது நம்ம டியூக் க்கு ரீன்ல தா வரும்போல இருக்கு
அதா டியூக் வரு ஆர் சி வரத்துக்கு வாய்ப்பில்ல ஆர்ச் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல ஃபோரெடி
அரசியல்ல அதாவது ஆட்சில இப்போதிக்கு வறதுக்கு வாய்ப்பு இல்ல
டூயுக்ல ஓட்றக்கு ஏன்னா இப்போ ஆஸ் இது யோட இது வந்து கம்மியாயிருச்சு மார்கெட் போனோ மார்கெட்டு இதா
ஏ எதுனாலனா இவைங்க வந்து அந்த மாட் ல வந்து மொத்தம கிளாப்ஸ் பண்ணதுனால
ம் சிஸ்ட ஆட்டபில் விட்டு ஹேட் லேம்ப் பக்கோ மாத்தி விட்டுட்டா ஆ எல்லா மாத்துனதோட சரி
பழைய பேரில் பீ சி பி எஸ் ஃபோர் அந்த வேறிண்லயே இப்ப அந்த
ஜெனன் டூ மினிட்ல வித்துருந்தாங்க அப்டின்னா வந்துருக்கோ எனா டி எஃப் டி ஆமா டிஎஃப் ன்றது வேற இது ஜன்ஸில அவ ஜென் த்ரீ டைப்பு ஜெய் டூ மாடல் டைப்பு ஜென் நல்லா சேல்ஸ் போயிருக்கு
அதா இது ஜென் திரி டியூக்கு சேல் ஆயிருக்கு இதுவு நல்லா பர்ஃபோமன்ஸ் ஆயிருக்கு அதா இது வந்து இந்த ஆர்சி மட்டு இப்ப வந்தது மட்டு நல்லா சேல் ஆயிருந்திச்சினா புரில எவனு எடுத்துற்க்க மாட்டா
ஆமா ஆனா அது என்ன பாத்தது அப்டின்னா அந்த இதுல வந்து க ஃபேரிங் மா மாத்துர மாரி இருக்கு ஆனா டி எஃப் டி வச்சா முன்ன அதுக்கு செட் ஆகாது அந்த டிஸ்பிளே அந்த இதுக்கு அந்த நம்ம பழைய ஜென் டூ மாடலுக்கு ம் நாள் முன்னா மாறியிருக் குடுக்க மாடானா அது ஓகே தா பெருசால ஒண்ணு இல்ல அது நம்பி
ஆனா இதுல இதுல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு அ பிரிலியா ஃபோர் ஃபைவ் செவனு கரெக்ட்டு டூ நாட்டு செவன் போயிட்டுருக்குது வண்டி ஆனா பவட்ராணிக்கு எதுவும் இல்ல போல கே அப்படியே தான் போகுது வண்டி ஏன்னா அது ஆல்ரெடி போக அந்த அளவுக்கு போ வண்டி
அதா அதா எரநூத்தி ஏழு எரநூத்தி எட்டுக்கிட்டல்லாம் போச்சு ஒரு பத்து மீட்டரு தான் டிஸ்டன்ஸே இருக்கும் த்ரீ நைன்டி பி எஸ் த்ரீ
ம் ம்
கொஞ்ச நேரோ ஆக ஆக தாண்டி போயிடுச்சு அப்பில்லயே ஆனா பி எஸ் திரியோட டேக்கோமீட்டர் அந்த மீட்டர் இது பார்த்தோம்னா ஒன் நய்ன்டி ஃபைல ஒன் நயன்டி ஃபை ஒன் நைன்டி நைன் ல ஸ்டாக்ல அப்டியே நிக்குது டூ ஹுன்ட்ரட்க்கு மேல போக டூ ஹுன்ட்ரட் போகல
அதா அது ஸ்பெய்ன்ச்சு பாக்கெட் சைனீஸ் பாக்கெட்டு கேப்சாப்ட்டர் மாத்தணும்போனா சூப்பரா போகு வண்டி
அ அதா அதாதா இப்போ நம்ம என்னன்னா டவுட்டு த்ரீ நைன் யே அந்த அப்ரிலே ஃபோர் ஃபை செவெனே அடிச்ருச்சு இதுல ஃபோர் நைட்டி வந்துச்சுனா
அதா நா சொல்றேன் ஃபோர் நைன்டில்லா வந்துச்சு அப்டின்னா ம் சிக்ஸ் ஃபிஃப்டிகே வந்து நமக்கு தரு
சிக்ஸ் ஃபிஃடிக்கு டஃப் குடுக்கு அது இப்போ எக்ஸாம்பிள்க்கு அதா இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஃபோர் நைன்டில டபுள் சிலிண்டர் வந்து ச்சுனா நம்ம அந்த ஹோண்டா சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம அதாவது நம்ம இதுலயே இருக்க ல்ல எம்டி ஸீரோ சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு அ அன் தா ஆர் சிக்ஸ் அதுக்கெல்லா காம்பிடேட் பண்ணு ஏனா ஏனா பவர் எப்டியு குடுப்பானுக கூட
கண்டிப்பா வந்து பதினெட்டு குடுத்துருவான் ஏனா அவ்ளோ அவ்ளோ ஒரு இது வந்து வரு ஒண்ணாம் அந்த ஹைப்பிக்கு வர பவர் அதிகமா கொடுத்த தெ அஐம்பத்த பி இப்ப வாய்ப்பு இருக்கு
அதாம்பா ஏன்ன இப்போ நம்ப வெளிய அதர் கண்ட்ரியில வந்து இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஆர் சி லான்ச் பண்ணிருக்கறாங்க அதோட ஸ்டார்டிங் ஓட அந்த பி ஹெச்பி வந்து பிஃப்டி டூக்கு மேல கொடுத்துக்கறாங்க ஃபிப்டி பி ஹெச்பி வந்து பிஃப்டி
உம் அப்படிங்கறப்பல்லாம் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஎஸ் ஏ வந்து பயே ஒரு அம்பது பீஸ் கொடு அவன்ட் அவன்ட்ட குடுத்துருப்பா ம் அதான் அம்பது பிஎெஸ்கொடுத்துட்டு ஆர்க் வந்து அது எப்படியோ நாற்பத்திரஞ்சு நாற்ப் நாப்த்து மூ குடுத்துடுவா உம் அப்டிங்கறப்ப அவெ தார்க் வந்த ஹேண்ட் மாட்றதே கஷ்டோ ஆ ரம்மா புதுசா ஒர்த்த ட்ரை பண்றா சூப்ப பைக் நீ எவ்வளோ பேசுவ போட்டு நே ஹலோ டியூக்க போய் கைல வச்சு ஓட்டுறாங்கப்ப நம்ம வந்து கொஞ்சம் மாரி இதா ஆகாது ஆனா கம்மி இது நேக்குடிஸ் போட்டு வேற சோ நேக்குடுங்குறப்ப வெயிட்ஸ் சுத்தமா கிடையாது ஆனா பெரிய இப்போ நேக்கலயே வந்து இப்போ செவன்டி கூட தான் இருக்குது அது நேக்குடு தா ஜெய எடு வந்து நேக்கடு ஆ ஜக்ஷன் எடு நேக்குடுதா ஆனா அதெல்லா வந்து வெய்ட் அதிகோ ஏனா அது பேரல் போ அது வந்து ஆ இது இங்கிலாந் ஃபோர் இன்ஜின் அது ஃபோர் இன்ஜினு சோ வந்து வெய்ட்டு் அதிகமா இருக்கு இத வந்து நம்ம கண்ட்ட மூலம கொஞ்சோ ஓ ஓகேவா தா இருக்கு நம்ம டக்குனு ஒட்னாதா அது வந்து ஃபீல் பண்ணி வண்டி இழுக்கு ஆ மந்ன்னுலல கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனா இது வந்து வெறும் சிங்கிள் சிமிண்ட்ரு தான் வெயிடிட்டும் வந்து கம்மி நூத்தி ஐம்பது கிலோ என்னமோதான் நூத்திமூனு கூட இருக்காது நினைக்கிற நூத்தி ஐ அறுவது என்னமோ
ஸு நம்ம இந்த இது இருக்குல ஃபஸ்ட் மாடல்லு தௌசண்ட் டூ போனா எப்டி டியூக்கு சூப்பர் டியுக்கு
தௌசன் டூ நைன்க்குல்லா வந்து எந்த எஸ்டுட்லயு தப்ஸூண்டா பேக்ல
அத அதா எச் டு கே டஃப் குடுக்கு அது
டூ அண்ட டச்ல டூ அண்ரட் கிலோமீட்டர் வரைக்கு ட் ஃப் தரு நான் நிஞ்சா டூ அண்றடு நிஞ்சா டியூக் ம்ம் அனா பெரிசா அடிக்கவே முடியாது டவுசன் ஒன் நயன்டிய அப்ப ரார்ல போய்ட் து அப்டின்னா நிஞ்சா எச்சுட்டுவே போக் பக்கட்டு வராது
இப்ப அதுல வந்து அப்கிரேடு தௌசண்ட் த்ரி நையன்டி அதவுட படு பயங்கரமா இருக்
ம் ஏன்னா அதெல்லாம் அந்த வேறும் ஆனா அப்போ ஓடும் வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுப்பான் தான் கொடுப்பான் அவெ
அதா அதா ஆனா அப்பயு அதா அதா இதுல யோசனயே என்னன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி தௌசண்ட் த்ரீ நைன்ட்டின்னு குடுக்குறதுலா எல்லாமே இருக்குது ஆனா அந்த சிலிண்டர்னு ஒரு பாயிண்ட்ல வந்
கான்செப்ட்ல மட்டு அவ வந்து ரெண்டு குடு ரெண்டு மட்டு குடுக்குறா ஆனா அவ எப்டி அந்த ரெண்டுல வந்து அவ்வளோ பவரா வச்சு கு குடுக்குறான் அப்டிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது
அ எப்டி கான்ஃபிகேஷன் பண்றான்னு மொல பருமே
கான்ஃபிஷன் இ ஈஸியா கான்ஃபிஷன் பண்ணி கரெட்ட குடுத்து அ.. கரெட்ட குடுத்து ஏபிஸ் கரெட்ட குடுத்து
ஸ்பர ஸ்ப்ராகேட்டு அது இதுன்னு அடுத்து முக்கியமா வந்து வெயிட் லாஸ் ஆனா வெயிட் கம்மி தெரியுமா வெயிட் கம்மி தௌஸன்ட்த்ரி நைட்டிலா
பாக்கஒரே தா இருக். குது ஆனா அந்த வெயிட்டேஷ் அப்டிங்க பா பா போற அந்த பாயிண்ட்ல மட்டும் பயங்கரமா இருக்குது
வெயிட் வந்து தவுசண்த்ரி நைன்ட்டில வெயிட் மோஸ்லி நம ஜி அதா நம ராயல் என் ஃபில்டு த்ரிபிஃப்டி பலய மாடல் இருக்கும் பாத்தியா அந்த டசல் வேரியன்ட். அதோட வெயிட்டுக்கு அளவு இதா இருக்குது
நல்லா பண்ணிர்க்கிறா பாப்போம் நம்ம நம்ம அத அங்க தேடி எடுத்துடுவோம் மேக்சிமம்
அதா.. ஒரு மூணு த்ரிநைன்ட்டி போடதான் தவுசண்த்ரி நைன்ட்டி
ஹம் நம்ம த்ரின்ட்டி எடுப்போம் அத என்ட்ரி நம்ம எடுத்த உன போதும் எந்த பை தேவையில நமக்கு அ.. என்டி த்ரிநைன்ட்டி குடுக்குற பவருக்கு ஈக்குவல எதுமே இல்ல பா
ஆமாமா ஏன அத இன்சில் பிக்கப்பும் இன்சிலே நல்லா இதா மொதல்ல அதா இதுவரிக்கு வந்த எந்த இந்த வண்டி வந்து அந்த இன்சில்ல வந்து இந்த டாப் அதாது த்ரீ நைன்டின் மட்டுன் கிடையாது கேடிஎம் டியுக் சீரிீஸ்லயே வந்து டூ ஹண்ட்ரட்லரிந்தேனு டூ ஹண்ட்ரடெடுத்தாலும் செரி டப்பு நம ஏன்னா நம்ம மத்த வண்டில திராடல் கொடுக்கறதுக்கு இதுக்கு டிஃப்ரன்ஸ் இருக்குல்ல
ஆமா
இப்போ நம்ம எம்டி ஏதாவது பா ஆர் ஓன் ஃப தா ஏதாது ஒன்னு ஓட்டிருப்போ அது வந்து ஒரு நார்மல் ஸ்மூத்துல தா போகும் இத திராட்டல் குடுத்து முடிச்சுட்டு அத போய் ஓட்டம்பேது நமளுக்கு இது கொழந்த மாரிருக்கோ அது ரொம்ப இதாருக்கோ
ம்.. ஆமா ட..
ம்..
செரி.. சேரா பாப்போம் நாளைக்கு நம கா.. கால் பண்றே செரியா பாத்துட்டு என்னனு பேசிக்கலாம் அ.. பைக் எடுக்கலா பிளான் பன்ட்ருக்கேன் சொல்றேன் செரியா.
செரி ஓகே டா.. செரி ஓகே பாய் ம்..